ஹலோ
ஹலோ வணக்கம்
ம் நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
எதாது புத்தகம் படிக்கிற பழக்கோ இருக்காமா
ஆ இருக்குங்மா இப்பதா
ஆ நாவல் மாரி படிப்பீங்ளா
இல்ல புக்கு இந்த குமரி புக் இருந்ததுல அந்த புக்கு படிச் சோ அதுக்கப்றோம் கிழவனும் மீனும் சொல்லி அது பாதியோட இருக்கு
அப்டிங்ளா பாப்பா தூங்கும்போது மட்டு படிக்கிற மாரி இருக்கு
இல்ல இல்ல ஃப்ரீயா இருக்கம் போது படிப்பே
அப்டிங்ளா எனக்கு வந்து நா நாங்க இருக்கறது வந்து ஆந்ரா அதனால நாங்க தெலுங்கு தா படி இப்ப நா வந்து அதிகமா தெலுங்கு படிப்போம் தமிழ் வந்து எதாது சின்ன சின்ன விஷயங்க தெரிஞ்சுக்குனு அப்டினும்போது மட்டு தமிழ் படிப்போ
ஓ சரிங் மேம்
ம் நீங்க வேற எதா எதாது படோ பாக்றது பேசிட்டே இருந்தா வார்த்தைகள் வந்துட் டுதாமா இருக்கு ம் புதுசா
ஆ ஆமாங்மா
இல்ல ம் நா இப்ப ஒரு வாரமாதாமா பண்ணிட்
ஓ நா இப்ப ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தா மேம் ஆகுது
ஆ என்து முடிய போகுது ம் இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தா மா இது வந்து நம்ம நம்மளோட தன்னம்பிக்க அப்படின்றாங்களா அது அதிகப்படுத்துது எனக்கு தெரிஞ்ச வரலயையு இதுல வந்து வந்து இப்ப தெரியாதவங்க ஒருத்தங்களோட வந் து நம்ம உடனே பேசணும்னா நம்மளால பேச முடியாது ஆனா இது வந்து எப்படி இருக்கு நா நம்மளோட இப்ப தெரியாதவங்கள இருந்தாலு பாத்தீங்களா இப்ப நம்ம வந்து நல்ல தெரிஞ்சவங்க மாதிரி தா நம்மளால பேச முடியுது
ஆமா
இந்த பயம் போகுது இப்ப நீங்க நாளைக்கு வேலைக்கு போறோ அப்படின்னு சொன்னாலுமே சரி எங்கயாவது இங்க போனீங்கன்னா நீங்க பேச்சுக்கு தடுமாறுற அவசிய வராது
ஆமாங்கமா
அந்த மாதிரி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுமா இதே மாதிரி இன்னொன்னு வந்தது அதுல இன்னு ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து ஒரு டாபிக் கொடுப்பாங்க அத பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா இதுல வந்து டாபிக் தரல ஆனா அதுல ஆ நார்மல் நம்ம பேசிட்டு இருக்கோ ஆனா அதுல வந்து எல்லாமே கேட்பாங்க இப்ப ரெண்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த இடத்த பத்தி பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல உங்களோட மறக்க முடியாத ரயில் பயணங்கள் பயண பத்தி ப சொல்லுவாங்க அந்த மாரி பண்டிகைகள் நீங்க கலந்து செய்ய செய்யக்கூடிய பண்டிகைகள் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்கும் அத பத்தி பேசுங்க அப்படி அப்படனு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் மத்தவங்க வ எதிர்ல இருந்து வந்து பேசுறவங்க நிறைய பேசுவாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு
ஓ
உம் அ அந்த மாரி இது வந்து ரொம்ப ஹெல்லு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆ யாராவது வேல வாய்ப்புக்கல அ காண்டி தேடி போறாங்க அவங்களுக்கு வந்து மத்தவங்க கி ட்ட பாத்து பயப்படணும்னு அவசிய கிடையாது இந்த மாரி பேசிப் பேசியே அவங்களுக்கு வந்து என்ன பேச சணு எப்டி பேசணு அப்டின்றத வந்து அவங்க கத்துக்கறாங்க
ஓ
உம் இது ஒரு நல்ல விஷயமாதா எனக்கு தோணுது இது
ஓ ஆமா இப்ப எனக்கு ஃப்ஸ்ட் ட்ல வேற யாருக்கிட்டயாவது இல்ல நல்லா பேசுவ இப்போ கல்யாண ஆகி ஒரு ஃவையியர்ஸ் ஆகுதா வீட்டுக்குள்ளயே இருக்கறனால ல கொழந்த வந்துருச்சு அதனால மின்ன நல்லா பேசிட்டு இருந்தே இப்ப வீட்டுக்குள்ளயே இருக்கவு ஒழுங்கா பேச அந்த இது இதா இருக்குது அத
இல்லமாங்க அது புது எடோ அந்த மாரி நம்மளுக்கு நிஜமாவே பெண்களுக்கு வந்து இப்ப தனியா இருக்கோனா வேற மாரி மாமியார் மாமனார் இந்த மாரி நீங்க கூட்டுக் குடும்பமா
இல்ல இல்ல எனக்கு மாமியார் மாமனார் இல்ல
அப்டிங்கள வெளியூர்ல இருக்காங்களா இல்ல இல்லையா
இல்ல இல்ல அவங்க எ ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேயே இருக்கும் போது எறந்து
அப்டிங்களா ஓ சரி சரி உம் ஆ ஆ அந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா எ எனக்கு வந்து நா அட்ஜஸ்ட் ஆகறதுக்கே ரொ ம்ப நாள் ஆச்சு ஆ என்ன வந்து நா என்ன மாரி இருக்கவே ரொம்ப நாள் புடிக்கு அந்த மாரி யாராவது இருந்தாங்கன்னா தனியா இருக்கு அ
இன்ரோவேட்
ஆ அப்டிதா அப்டினு சொல்லலாமா அந்த மாரிதா இருந்தே நா வந்து அதுக்கப்றமா நா வந்து ரெண்டாய்ரத்தி பதினால்ல வந்து என்ன அ மொதல் தரவியா வந்து எங்க ஊர்ல அ இந்த என்ன சொல்றது எலெக்ஷன்ல நிக்க வச்சாங்க என்ன போய்ட்டு நிக்க வச்சாங்க
கர்நாடகாலியா அந்த ஆ இந்த ரோஜா மேம் அ விங்க அங்க தான
ஆமா ஆமா ஆமாமா ம் அவுங்க பார்ட்டி தா அவுங்களோட இதில தா நா வந்து ஒரு கவுன்ஸ்லரா நின்னே அ அப்ப வந்து இது ஆ இ இங்க கவுன்சிலர்ன்னா எப்டினா நாங்க வந்து இருக்கிறது டவுன் தா இங்க டவுன்ல வந் து ஒரு மூணு நால் தெருவுக்கு வந்து ஒருத்தர் இருப்பாங்க கவுன்சிலரா இப்ப வந்து தமிழ் நாட்ல எப்டினு எனக் தெரியாது ஆ இப்ப சிட் டில அப்டினா ஒரு ஏரியா ஃபுல்லாவே அவுங்க தா கவுன்சிலரா இருப்பாங்க அவுங்களுக்கு ரொம்ப கெத்தா அப்டி இருப்பாங்க இங் க வந்து அப்டி கெடையாது ஒரு நாலு தெருவுக்கு அந்த மாரிதா எலெக்க்ஷன் நடக்கு அ ஒரு நால் நால் தெருவுக்கு ஒருத்தர் தர் இருப்பா அந்த மாரி எங்க டவுன்ல மொத்தமா நாங்க வந்து அப்போ இருவத்தி ஓம்போது பேரோ என்னவோருந்தோ கவுன்சிலர்ங்ளா ட்ருந்தோ அந்த மாரி என்ன வந்து என் வேற ஒரு தெருவுக்கு போய் நிக்க வெச்சாங்க அப்பதா நா பே சவே பழக ஆரம்
சூப்பர் நல்லா பெருசா நல்லா கோத்து வுட்டாங்
ஆமா எனக் இப்ப வந்து நா அதுக்கு முன்னாடி எல்லா நா சொல்ற யாராவது நின்னா இந்த மாரி கேன்வாசிங்க எல்லா வராங்க இவுங்கள பாத்தாலா எனக்கு எரிச்சலா இருக்குதுன்னு வா கடவுள் என்ன வெச்சி செஞ்சாரு அப்பதா நா போய் கேக்க வேண்டியதா இருந்தது
ஓ நல்லா நெறைய இது தெரிஞ்சிருப்பீங்க அப்போ
அம் ஆமாமா நெறைய தெரிஞ் சி ஆ அப் அது எப்டினா தெரிஞ்சவங்க ரெண்டு பேரே நின்னதுனால அ கொஞ்சோ பயமாவுந்தது இப்ப வந்து அவுங்க வந்து அதயே ஏரியாலருக்கற ஒரு லேடி ஒ ஒரு பெண் வந்த் து அ எனுக்கு ஆபோசிட்டா இருந்தாங்க நா வந்து நா வந்து இங் க இருந்து ஒரு நாலஞ்சு தெருவு தள்ளி அந்த பக்கோ போய்ட்டு அங்க கவுன்சிலரா நின்ன மத்தவுங்கெல்லா நெறைய பேஸ்னாங்க இவுங்க எங்யோ இருக்காங்க அ இவுங்கள நம்ப ஜெய் க்க வெச்சோனா நம்பளுக்கு என்ன செய்வாங்க இங்க இருக்குறவங்களுக்கு நம்ப ஜே அ நம்ப எடுத்க்கிட்டோனா அதே தெருவுல இருக்றவங்கள நம்ப ஜெயிக்க வச்சோனா அவுங்க ஏதாவது செய்வாங்க அப்டி இப்டின்னு எதேதோ எனக்கு ரிசல்ட் வர்ற வரலயும் கூட தெரியல நா தா அ வின் பண்ணுவே அப்டின்ட்டு
ஓ அப்ப நீங்க வின் பண்ணிட்டீங்ளா
ஆ ஆ கரெக்டா இருவத்தி ஒரே ஒரு இருவத்தி ஒரு ஓட் ல தாமா நா ஜெயிச்ச
பண்ணவா
இல்லமா இப்ப வந்து நா எதுமே இல்ல அதுக்கு ரெண்டாயிர்த்தி பதினால்ல வந்து இல்லமா அது வந்து அ சிலருக்கு செட் ஆகாது அதெல்லா அத நா தெரிஞ்சிக்கிட்டே ஒரு அஞ்சு வர்ஷோ அ அது என்ன ஆச்சு அப்டினா அது பெரிய கத அதெல்லா நம்ளுக்கு செட் அ அஞ்சு வருஷோருந்தே நா வந்து ஆ என்னன்னா எனக்கு அத பத்தி அரசியல் வந்து எனக்கு பிடிக்காது
ஓ
அத ஆனாலும் வீட்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன நிக்க வச்சு எல்லாமே என் ஹஸ்பண்ட் தா பாத்துக்கிட்டது இல்லமா எல்லாருமே சேந்துதான் அப்டி பண்ணாங்க ஏ ஹஸ் ஏ அது என்னன்னு தெரில அவங்களுக்கு என்ன பாத்தா நா ஏதோ பெரிய அறிவாளினு நெனச் தாங்க போல இல்ல இல்லம்மா அதெல்லா எதுவு கெட காது அதுக்கப்புறமா நா வந்து நின்னு ஜெயிச்சிருக்குமா ஆனாலு எல்லாமே எங்கள் வீட்டுக்கார தா பாத்துட்டு இருப்பாங்க மாசத்துல ஒரே ஒரு மீட்டிங் மட்டு நடக்கு அதுக்கு மட்டுந்தா அவரு அளவு கெடையாது அ கண்டிப்பா நாங்க தா போகணு
நீங்க அதுக்கப்பற சேந்ததுக்கப்பற அதுக்கப்பற நெறய தெரிஞ்சிரு நெறய கத்துட்டு நீங்க வுன்னு நின்றுருக்கலா
இல்லமா அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ச ம் டைம் ரொம்ப கம்மியாவு இருக்கு இன்னொரு கால்ல கூட நா சொல்ற வந்து நா வந்து அஞ்சு வருஷ இருந்த நா வந்து சொல்லிட்ட மொதலயே எ வீட்டுக்காரர் கண்டிப்பா நா ஒரு எடத்துக்கு போறனா நீ வந்தா மட்டுந்தா நா போவ அது எந்த ஒரு முக்கியமான எடமா இருந்தாலு சரி நீ வந் வந்தா மட்டுந்தா போவ நானு அந்த மாரி அஞ்சு வருஷமா அப்படிதா மா இருந்த நா வந்து சோசியல் மீடியாலயு சரி மத்த யார் ருமே அந்த அளவுக்கு படிச்சிருந்தாலுமே அந்த அளவுக்கு நாலேஜ் கெடயாது நா சோசியல் மீடியாலு நம்ப இது வந்த சோ அதுல எல்லா மு இருக்கிறது அந்த மாரி பண்ணிட்டு இருந்தா ந அதுல வந்து எங்க பார்ட்டியால ஒரு அந்த ஆள் வந்து என்கிட்ட தப்பா பேச ஆரம்பிச்சா
ஓ அந்த அதனால ஓகே ஓகே
தெரியாது அந்த சோசியல் மீடியால தா அவரு மெசேஜ் போட்ருந்தாரு ஏ நா அது வந்து நா ஆக்சுவலா நா பேரெல்லா சொல்ல கூடாது
சரி அப்ப நீங்க மெசேஜ் பண்ணுங்க
ஆ ஆ கண்டிப்பா
போட்டு பாத்தா நீங்க அந்த இதுல வீடியோல எல்லா நீங்க தெரிவீங்க தான இருக்கலா ஓக்கே நீங்க கர்நாடகாவே தானா இல்ல இங்க தமிழ்ல இருந்து அங்கப்
இல்லமா ஆந்த்ரா
ஓ சாரி சார் ஆந்த்ரா நீங்க அங்க பொறந்தது வளந்தது எல்லாமே அங்க
நா அம்மம்மா வீடு வந்து தமிழ்நாடு அம்மா தமிழ் அங்கிருந்து வந்தாங் ங்க அப்பால்லா ஆந்திரா தா அதனால எனக்குத் எல்லாமே தமிழ் தா
ஓகே ஓகே ஆந்திரா மொளகாலா கார அடிக்கும்பாங்களே அதலா உம்மையா
ஆமா ஆ ஆந்த்ரால அந்த பகுதியில நாங்க கடையாது இப்ப ம் திருமலா தெரியு இல்லியா
ஆஹா தெரியாதுங்மா
திருமலமா ஏ பெருமாலோட கோவிலு
ஆ
ஆ அந்த டிஸ்டிக்ல நாங்க இருக்கோ
ஓ
ம் ஆ இந்த காரோ அந்த மொளகா அதெல்லா வந்து இதே ஆந்த்ராலதா ஆனா வேற ஒரு டிஸ்டிக் அது
இந்த ஆந்த்ரா பச்சடி அப்டின்னு எல்லாம் சொல்ரா
ஆமா ஆமா ஆமா ம் நல்லா இருக்கு ம் ம் கண்டிப்பா சொல்லித்தர நானும் எல்லாமே வியு யூடியூப்ல பாத்து தாமா செய்வே நெறய வந்து யூடியூப்ல பாத்து யூடியூ ன யூட்டியூபு காப்பாத்து ம் இல்லமா நான் வச்சிருந்தேன் அது பிளாக் ஆய்டுச்சு நான் வேற ஒரு ஒரு வேலைக்காக இல்லம்மா அந்த அளவுக்கு டைம் கடையாது
ந எனக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லாம் ஆச ம்கும் நான் காலேஜ் படிக்கும் போது அப்பய்ல இருந்தே எனக்கு ஆச எங்க வீட்ல விட்ல அப்ர இவங்க ஓக்கே ஓக்கேங்கறாங்க ம்ம் எனக்கு நீங்க சொன்னீங்கள எல்லாம் போறதுக்கு பயமா இருக்கு எங்க போனாலும் அந்த மாதிரிதான் இருந்தேன் இப்ப எனக்கு மைண்ட் செட் எப்டி ஆய்டுச்சுனா என் ஹஸ்பண்டயும் இவுங்களயும் கழட்டி விட்டு ஒரு நாள் புல்லா நான் படத்துக் போனும் தனியா போய் சாப்புணும் தனியா படத்துக்கு போணும் எல்லாம் தனியா போயிட்டு வரணும் ஏன்னா இவிய்ங்க கூடயே போயிட்டு போயி ட்டு தனியா போறதே எனக்கு அது ஒரு மாரி அன்கம்பர்டபிளா இருக் க்கு போ முடியல ஒரு அதனால எனக்கு தனியா போவுணும்னு ஆச
ம் இதே மாதிரிதான் நான் ஆசப்பட்டு இருவத்தஞ்சு வருஷம் இருவத்தஞ்சு வருஷம் ஆகுது நா வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடிதா தனியா சென்னைல இருந்து எங்க ஊருக்கு டிராவல் பண்ணிட்டோ வந்த பஸ்ல அதுதா விட்டா என்ன
எனக்கு தனியா போய் எல்லாம் ப படம் பாக்குணும் இந்த மாரி அது ஏன் ஹஸ்பண்ட் கிட்டேல என் ஹஸ்பெண்ட்க்கு வந்து விஜய் தா புடிக் மா அப்போ இவிங்க விஜய் படத்துக்கு போறேன் சொல்லுவாங்க அப்ப என்னேய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டிட்டு போ அப்டிம்ப என்ன செகேன்ட் ஷோக் வேனா கூடிட்போறே ஃபஸ்ட்ஷோ கு கூட்டிட்போ மாட்டேயில ந்னுங்க அந்த மாரில்லா வந்து படுத்திருப்பாங்க இருப்பாங் ஆரணும்பாங்க
டக்கு நைட்ல தா இந்த மாரி கொஞ்சோ பயமா இருக்கு
ஓ காலையில வஜ்ஸ் காலையில ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு இல்லேங்கமாம் மார்னிங் அப்புறோ செகண்ட் சோ அந்த மாரி கேக்குற
அப்டிங்க இம்மா நார்மலா இங்க எப்பிடின ஃபஸ்ட் ஷோனா ஈவினிங் ஷோ அப்டீன் ததுனா இங்க ஃபர்ஸ்ட் ஷோ அப்டினுவாங்க ஆ செகண்ட் ஷோ அப்டின்னா நைட் ஒம்போது மணிக்கு ஸ்டார்ட் ஆகு
ஓ செரி இங்க மார்னிங் தா ஃபர்ஸ்ட்
அப்டினா இங்க வந்து நாங்க எப்யுமே அதி கமா நைட்ல தா போவோ படோ எப்பாயாவது போவோ அப்போ போயிட்டு இருந்தோ இப்ப எல்லாமே ஓ டி டி இதெல்லா வந்ததுக்கு கப்றமா ஆ அங்க போயிட்டு யாரு மூணு மணி நேர